ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது
செரி ஓகேங்க இப்ப வந்து நம்ம சின்ன வயசுல வந்து விளையாட்ண்ன ஒரு விளையாட்ட பத்தி நம்ப பேசுலா அது இந்த கிராமப்புறமா இருக்கட்டு நகரபுறமா இருக்கட்டு நெறையப் கொழந்தைங்க வந்து இப்ப வந்து இப்ப இருக்குற விளையாட் அப்பருக்க வெளையாட்டு என்னன்னே தெரியாம இருக்காங்க நாங்கெல்லா வந்து பாட்டி ஊருக்கு போகுபொழுது நானு டூக்கே கிட்ஸ் தா இருந்தாலு வந்து பாட்டி ஊர்க்குளா போகுபொழுது கசின்ஸ்ஸு நெறைய பேர் இருப்பாங்க அப்டி இருக்கபோது அவுங்க கூட வந்து இந்த ஆலமர விழுதுல தொங்கறதா இருக்கட்டு ஆ கல்லாங்க வெளையாட்டுத்தா இருக்கட்டு நொண்டி வெளையாட்டுத்தா இருக்கட்டு ஒரு அந்த வெளையாட்டுன்ற எப்டி சொல்ற சாப்டுறது வெளையாடுறது அது அதுதா தெரியு இந்த இந்த சமயத் துல இந்த லீவுட் சமயத்துல்லா அது வந்து ரொம்பவே ஒரு நா எப்டி சொல்றது அந்த வாழ்க்கைய நாங்க என்ஜாய் பண்ணோ அது ஒரு அற் புதமா ஒரு நினைவா இப்ப வரைக்கு இருக்கு அது போல உங்களுக்கு சின்ன வயசுல வந்து வெளையாடின்ன ஞாபகோ அது வந்து எனக்கு மறைக்கவே முடியாது இந்த சம்பவத்துயெல்லா சின்ன வயசுல அப்டின்ட்டு எதுன இருக்கா
சின்ன வயசுல மீன்ஸ் ஆ நெறைய இந்த கூட்டாஞ்சொருல்லா செஞ்சு சாப்டுவாங்கல சோ அந்த மாரி எல்லார்வீட்ல இருந்து ஒரு ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்து செய்றது ஆனா அது என்னதா தேஞ்சு போனாலு பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப் றப்பா அது ஒரு தனி இதுவா தா இருக்கு ஆனா இப்போருக்கவங்க அந்த மாரி வெளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்பெல்லா ஒண்ணு கெடையவே கெடையாது இப்பெல்லா
ஆமா ஆமா
இது நல்லாருக்கு அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து அந்த வயல்வெளியிலா இருக்குலயா அங்கெல்லா பேட்டு அவுங்க கூட இருந்துட்டு நெறைய என்னென்னலா அங்கையே இருக்குல்ல நெல்லிக்கா மாங்கா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்லா சாப்ட்டுட்டு இந்த மாதிரி சுத்திட்டு வர்தெல்லா இங்க இருக்கதுல கெடைக்கலல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே வீட்டுக்குள்ளயேதா வச்சுக்குறாங்க ஒண்ணு மொபைல் கேம்ஸ் குடுத்துறாங்க இல்லைன்னா கேரம் அந்த மாரி குடுக்குறாங்க ஆனா ஊர் சைடுல இருக்கப்ப நைட் டைம்ல இந்த கண்ணாமூச்சு வெள்ளாட்றது அதெல்லா நல்லாருக் கு ஆமா அதெல்லா இப்ப கெடையாது
இப்ப இருக்க ககொழந்தைங்கெல்லா வந்து அது என் தம்பிலா வந்து பாத்தீங்கன்னா நெட் ஃபிளிக்ஸ்ஸ ரீசார்ஜ் பண்ணு அத ரீசார்ஜ் பண்ணு இத ரீசார்ஜ் பண்ணு எதுக்குடா அப்படி கேட்ட நா உக்காஞ்சி பட பாக்கணு கால்ல ஆரம்பிச்சவ ஆ ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்து ஆரம்பிக்கிறவ நைட்டு வரைக்கு அந்த பாத்தீங்கன்ன சீரிஸ் பாக்கறது இது பாக்கறது அது இதே ஒரு வேலையா வச்சுட்டு சுத்துர பசங்களு இப்ப இருக்காங்க அப்பெல்லா பாட்டி ஊருக்கெல்லா கூட்டிட்டு போகும்பொழுது நா எப்டி சொல்றே பாட்டி நம்மளுக்கு புடிச்சது சமைச்சு தருவாங்க பேர பசங்களா வந்திருக்காங்களே அப்டின்ட்டு நெறைய பேர பசங்க எங்க நாங்க மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இருப்போ அப்டி இருக்கும் பொழுது அ அவ்ளோ விஷயங்கள் வந்து நீங்க சொன்ன மாரி அந்த உக்காஞ்சு சமைக்கிறதா இருக்கட்டு இந்த அது நீங்க இது சாப்ட்ருக்கீங்களா இந்த கொய்யாக்க மரத் த்துல வந்து இது பீடா போடறது
ஆ அந்த எலைய வச்சுப்பா
அது வச்சு வந்து போட்டு எங்க அண்ணெல்லா வந்து இது வந்து போதை பொருள் இதெல்லா சாப்பட கூடாது அப்டின்ட்டு புளி உப்பு இதுதா இருக்கு இதெல்லா சாப்படக் கூடாது அப்டின்ட்டு அவ ஒரு ரியாக்ஷன் குடுப்பா அப்படியே கண்ணெல்லா சொறுவனு இது சூப்பரா இருக்கு கிருக்கலாருக்கு அப்டின்ட்டு வந்து இது பண்ணும் போது சிரிப்பா இருக்கு இப்போ வந்து அது ஏமாத்தி குடுத்துருவாங்க ஆ எல்லா நீ சாப்படக் கூடாது அப்டின் சொல்ருவாங்க ஆனா வந்து அது இப் இப்போ இருக்க இது பண்ணும் போது ஒரு நினைவா இருக்கு ஞாபகமா இருக்கு அதுக்கப்புற இந்த பாட்டியூருக்கெல்லா வந்து கூத்து அந்த தெருக்கூத்து வைக்கிறது திருவிழா அ விஷயங்கள பாக்கும்பொழுது ஆச்சரியமாவு ஒரு நல்ல ஒரு விஷய மாவு இருக்கு இது போல வந்து நீங்க எதனா பாத்து ஆ எனக்கு இது ரொம்ப புடிக்கு பாட்டி ஊருக்கு போனா இந்த ஊருக்கு போனாலே எனக்கு இதெல்லா புடிக்கு அப்படின்னு அந்த லீவ்டைம்ல நீங்க எப்டி என்ஜாய் பண்ணீங்க
ம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாங்க போற டைம் வந்து ஆ ஊர்ல வந்து விவசாயந்தா இருக்கு சோ அதனால இந்த வேர்க்கல்லலா போடுவாங்கயில்லையா சோ அதுக் க்காக ஒரு வீடு வீடா போய் ஒரு ஆறு ஏழு பேர கூட்டிட்டு வந்து அவங்களு வேர்கல்ல எல்லா பறிச்சுட்டு லாஸ்ட்டா அத வந்து அவங்க எவ்ளோ பறிக்கிறாங்களோ அதுல பாதி எடுத்து குடுக்கறது அந்த பிரிக்கிற வந்து அது செமையா இருக்கு இப்ப எப்டினா யா எத்தன பேர் கூட்டிட்டு வரமோ எல்லாருக்குமே வந்து நம்ம தா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுல சோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணறப்ப எல்லாரு ஒன்னா உக்காந்து சாப்பிட்றது அது இல்லாம அவங்க பேசுற பாஷ வந்து நல்லாருக்கு வேற மாரி பேசுவாங்க சோ அந்த மாறி ஊர்ல இருக்கவங்க கூட பேசுறப்ப வந்து அந்த மாறி நல்லா இருக்கு அது இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்கள தெருக்கூத் தின்ட்டு
ஆமா
எதுவுமே நாங்க எப்ப எப்பெல்லா போறமோ திருவிழா டைம்ஸ் தா போவோ சோ அந்த மாதி டைம்ல இந்த இது தெருக்கூத்துலா வைக்கிறது வந்து புதுசா இருக்கு நம்ளுக்கு இப்ப டி வில பாக்கறதுக்கு அவங்க சொல்ற கதையுமே நம்ம உன்னிப்பா கவன்ச்சோனா அதுல நெறைய இருக்கு சோ அந்த மாரி அதுவுமே நல்லாருக்கு பாக்கறப்ப
கண்டிப்பா ஏனா வந்து எனக்கு வந்து அந்த திருவிழா டைம்லா அது பகல்ல போறத விட இந்த நைட் டைம்ல வந்து போயிட்டு கடை வீதி பாக்குறது பலூர் வாங்கறது நமக்கு புடிச்ச கம்பல்லு சின்ன சின்ன விஷ்யங்கள் அதுவு இந்த அப்பெல்லா இருக்கம்பொழுது இந்த ஒரு மிஷின் ஒரு ரோபோ குட்டி ரோபோ மேரி இருக்கு அது வந்து கி கிட்ட போய் காசுக்கு போ முன்னா வந்துங்க நம்ளுக்கு ஜோசியோ சொல்லு கிளி கிளி கிளிங்ன்ட்டு ஒரு சவுண்ட்டு வந்ததுக்கப்றோ ஜோசியோ சொல்லு ஒங்ளு க்கு இது போல அது போலன்ட்டு அது வந்து பாக்கறதுக்கு நல்லாருக்கு பத்தாதுக்கு இந்த ஒரு பொம்ம வந்து கைல சிங்குச்சிங்குன்னு அட்ச்சிட்டு ஒரு ஜவ்வு மிட்டாய் மாரி குடு க்கு அது நம்ளுக்கு வாட்சு செயினு ஆ அது போலல்லா வ ந்து செஞ்சு தருவாங்க அதெல்லா வந்து சாப்டும்போது அதெல்லா இப்ப வந்து நறைய எடத்துல இல்ல நறய விஷ்யங்கள் வந்து புதுசு புதுசா வருது‌ தவி ர்த்து பழசு எல்லாமே வந்து இதெல்லா இருந்துதா இருக்கா அப்டின்ட்டு நறைய பேர்க்கு தே தெரியாம்லே இருக்கு நீங்க வந்து எனக்கு இந்த உணவு ரொம்ப புடிக்கு நா வந்து இது விரும்பி சாப்ட்டேபா ஆனா இப்ப அப்டின்ட்டு எதனாருக்கா
அப்டின்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேந்து செய்ற ஃபுட்டு தா புடிக்கு அது எப்டின்னா இந்த புளி இதுக்குல்லயா ஸோ அந்த புளிய வந்து நம்ங்க தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா சால்ட்டு போட்டு பச்மொளகா கட் பண்ணி போட்டு அத சூடு படுத்தி சாப்ட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு குடுக்கு சாப்புட ஆமா உண்மயாவே நாங்க ட்ரை பண்ணிரு கோ அது நல்லாருக்கு அதுக்கப்றோ வந் வந்து இந்த புளியவே வந்து புளி லாலிபப்னு சொல்லி இவளுங்க செய்வாங்க எப்டின்னா அந்த பு லாலிப்பப்ல வந்து உப்பு மொளகாத்தூளு
அப்ப இன்னொன்னு எது சீரகமா சோம்பா தெரில ஏதோ ஒன்ன சும்மா கையாலே சும்மா அரச்சு அத போட்டு அத ரவுண்ட்டு பண்ணி அதுல ஒரு குச்சிய சொருவி அது சாப்ட்டா அது செம்மயாருக்கு அது ஒரு டேஸ்ட்டாருக்கு அதாவ்து எனக்கு செய்ய தெரியாது பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ஸு செய்வாங்க அத க்ள காலேஜ்ல சேரி காலேஜ்ல தா நடந்திருக்கு இது காலேஜ்ல செஞ்சி நாங்க சாப்டுவோ ஆனா அது அந்த டேஸ்ட் வந்து இ ப்ப அது எப்டி செய்ணுன் தெரில ஆனா எங்கயிமே அது விக்கவு விக்காது அது நம்ளா செய்றதில்லயா இது
எனக்கு தெரிஞ்சு பசங்க கிட்ட தா ரெசிபி கேக்கணு குடுங்க அப்டின்ட்டு
அஹ்ன்ச்ச் ஆனா அது அது நல்லாருந்துச்சு எல்லாரு வீட்லந்து ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு வந்து செஞ்சோ ஒரே வீட்லந்து எல்லாமே எட்த்துட் வர முடியாதுன்ட்டு ஒருத்தோங்க புளி இன்னொருத்தோங்க வேற எட்த்துட்வாங்க அப்டின்ற மாரி செஞ்சு செம்மயா
புரிது புரிது
அந்த மாரி ஃபுட்டுல்லா மறக்கவே முடியாது
ஆமா நாங்க நீங்க சொல்லும் போது நாங்க கூட காலேஜு வந்து பண்ணம்போது தான பண்ணோ இன்டஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குல்லயா
ம்
அது எடுத்துனு போயிடுவோ எலக்ட்ரிக் ஸ்டவ்வு வா கடாயி அதுக்கப்றோ வந்து பாத்தனா மேகி பாக்கெட்டு பாஸ்தா பாக்கெட்டு பாயாசோ இதுவு பாலு டீ நாங்க டீலா போட்டு குடிப்போ அங்க போர்ரச்சுதா ஸ்டவ் எல்லாத்தையு எட்த்துனு வா டீ போட்டு குடிக்கறது அதுக்கப்றோ வந்து இந்த மேகி செஞ்சு சாப்பறது இது போல வந்து காலேஜ்ல என்னென்ன பண்ணக்கூடாது சொ இது பண்ணுவாங்ளோ நாங்க எல்லாமே பண்ணுவோ அது வந்து எப்டி சொல்றதுனா ஒரு ஜாலியாவு இருக்கு பத்தாதுக்கு வந்து ஒயர் எரிவு எடுத்து இது போல நறைய நாங்க சேட்ட பண்ணிருக்கோ அதெல்லா நனைக்கு போது வந் து அந்த டேஸ வந்து ரொம்பவே மிஸ் பண்ற மாரியே இருக்கு ஒரு வருஷந் தா ஆகுற மாரி க்கு ஆனா அ காலேஜ் முடிச்சு ஒரு வருஷோந்தா ஆகு ஆனா வந்து என்னமோ வந்து பல வருஷோ வந்து முடிச்சு இதுங்க முகத்ததலா பாக்காத மாரியு ஒரு ஃபீல் வரு‌ பாத்தீங்ளா அது வந்து ஒரு மாதியாவே அது வந்து மறக்கவே முடியாது அதுக்கப் ப்ப வேற என்ன வந்து எனக்கு இந்த விஷயோ வந்து சின்ன வயசுல நா பாத்தது அ கேட்டது ஆனா இப்பல்லா வந்து பாக்கவே முடில அப்டின்னு ட்டி எதனா இருக்கா பாட்டி ஊர்ல இல்ல நீங்க சின்ன வயசுல பாத்த விதோ வளந்த இதுவில எதனா இருக்கா
வளந்த இடத்துல நாங்க என்ன பண்ணுவோனா நானு எ அக்காலா சண்டே சட்டடே சண்டே டைம்ல வந்து எனக் கு கூட பிறந்தது அ தம்பி மட்டு தா இது பெரிமா பொண்ணு அவளு நானு என்ன பண்ணுவோனா ஒரு எடத்த ஃபிக்ஸ் பண்ணிப்போ இந்த எடோ நல்லாருக்கு நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணுன்னா ஈவ்னிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் ஆனா சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சிடுவோ சைக்கிள் எடுத்துட்டு போற வழில என்னென்னல்லா நல்லா இருக்குமோ டெய்லி ஒரு ஃபுட்டு் சாப்ட்டு வருவோ இதுதா எங்களோட அப்பதிக்கு ஒரு ஏமா இருந்துச்சு போவோ என்ன இருக்கோ அத சாப்ட்டுட்டு வந்துட்டு வீட்ல வந்து படிக்கிறது அந்த மாதி ஸ்டாட் பண்ணுவோ ஆனா இப்ப அந்த மாரி போ முடில ஏனா அவளு ஒர்க் போறா நானு ஒர்க் போறதுனால இந்த ஒரு ரொட்டின் அது எப்டின்னா தொடந்து பண்ணிட்டே இருப்போ ஒரு நாள் கூட அத மறந்ததே இல்ல என்னதா வேல இருந்தாலு எப்டியு நானு அவளு டியூஷன்ல்லா வேற போவோ டியூஷன் போய்ட்டு வந்ததுக்கப்றோ கூட போணு நம்ப அப்டின்ட்டு டெய்லி அந்த சைக்கிள எடுத்து எடுத்து எடுத்து போய்ட்டு அது வந்து இந்த டைம்ல இன்னுமோ அவ கால் பண்ணி சொல்லுவா நம்ம ஒரு காலத்துல இந்த மாரிலா சுத்திட் டு இந்தமாறி இப்ப பாக்க கூட மாட்றோ அப்டின் சோ இதெல்லா வந்து ச நல்ல மெமரிஸா இருக்கு
கண்டிப்பா அந்த கசின்ஸ் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் வந்து நிறையவே மிஸ் ஆகுற மாரிக்கு அது இந்த இப்ப இருக்க சமூக வலைதளத்துல வந்து அந்த ரீல்ஸ்சுன்ற சொல்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி அது காமிக்கு இதெல்லா வந்து மீட் அப் பண்றது போய் விளையாடினது அதெல்லா பாக்கும்போது அந்த நாள் க்கா வந்து பாத்தீங்கன்னா இப்டிதா நம்பளு இருந்தோ இப்டித்தா நம்ப வளந்தோ அப்டின்ட்டு அந்த ஒரு விஷயோ நீங்க சொன்ன மாரி வேல இருக்கு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கல்யாணோ கூட ஆயிருக்கு அந்த அதெல்லா வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது அந்தந்த வயசுல என்னென்ன பாத் து எஞ்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லா நம்ம எஞ்ஜாய் பண்ட்டு தா வந்துருக்கோ அப்டின்ட்டு நினைக்கும் போது ஒரு பக்கத்துல வந்து கண்டிப்பா ந எங்களுக்கு சரி உங்களுக்கு சரி கண்டிப்பா அந்த ஒரு சந்தோஷோன்ற ஒரு விஷயோ இருக்கு கண்டிப்பா அங்க நறைய விஷயோ வந்து உங்ககிட்ட பேசின நீங்களு எங்ககிட்ட நிறைய பகுந்தீங்க உங்க கூட பேசல ரொம்பவே சந்தோஷோ மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி
உ